என்ன ம் நல்லா இருங்கிங்ளா
ஆ நல்லா இருக்கேன்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்பதா காஃபி கலக்கிட்டு குடிக்கலன்னு
ம் ஏயே குடி ஆ குடி இப்டி நானுமே வந்து டீ போட்டு வெச்சேங்க எயே பொண்ணு காலையிலருந்து சாப்பாடு புடிக்கிலன்னு சொல்லி ட்டு சாப்டவே இல்ல
அச்சோ ஏ இப்டி பண்ணனும்
ஆ அது செரி ஏதாது செஞ்சி குடுக்கலான் சொல்லிட்டு ஒரு புளி தொக்கு மாரி ஒன்னு குடுத்து அனுச்சிருந்தாங்க அவுங்க பெரியப்பா வீட்லருந்து
ஓ மறுபடியுமா
ஆ அது அந்த புளி சாதோ பேக்டூ புளி சாதோ
ஓகே ஓகேங்க
அது கலந்தா அது கெட்டு போனா மாரி ஸ்மெல்லு வருதுன்னு அதுவு சாப்புட்லங்க சேரி ஏயே சின்ன பொண்ணு வருவா அவளையு இவளையு கடக்கு அம்சி ஏதாது வாங்கிக்க சொல்லான் சொல்லிட்டு
எப்டி உங்க வீட்டாண்ட இருந்து கட கிட்ட இருக்க
எல்லாமே இங்க பக்கோ தாம்பா ஒன்னுமே பிரச்சன இல்ல
ஓகே ஓகே நல்ல விஷயோ
ஃபுட் ரொம்ப ஃபேமஸ் பா ஆமா எங்க ஏரியாக்கு பேரே வந்து என்ன தெரியுங்ளா குழிப்பணியார சந்து
எப்டி அங்க வந்து ஹெல்த்திங்ளா எப்டின்றீ
அ
ஹெல்த்தியா அதல்லா
குழிப்பணியரொ ஹெல்த்தி தான
அப்டி கேக்ல அவ்ங்க போட்ற ஆயிலு இல்ல அந்த மா
நா அதுல்லா பாத்தது இல்லங்க வீட்லேந்து பாத்தா தெரியு அந்த கட ஆனா நா வாங்குன தில்ல அ கூட்டொ வந்து குவிஞ்சு கடக்கு
ஓகே ஓகே அப்ப ரொம்ப நாள் ஃபேமஸா இருந்துருக்கு
ஆமா ரொம்ப நாள் ஃபேமஸ்ஸா இருக்குது போலருக்கு அஞ்சு குழிப்பனியாரொ ஆ த நாங்கல்லா கேன்வாஸிங் போம்போது
ம்
குழிப்பணியார வாங்கிக்கிட்டு உக்காந்துக்குட்டு சாப்ட்டுட்லா போணோ பத்து ரூபாய்க்கு அஞ்சு குழிப்பணியாரொ குடுப்பாங்க
ஜாலியா என்ஜாய்
அ ஆமா ரொம்ப ஜாலியா இருக்கு சாம்பார்லா வெச்சியிட்டு ஆ அது இதுல்லா ப்ளான் பண்ணி எடுத்துட்டு போய் இது சாப்புண்ணு அது சாப்புண்ணுன்லா ஜூஸ் எல்லா போட்டு எடுத்துக்கிட்டு அந்த மாரி எல்லா இதுவா இருந்தது
ஸ்கூல்லயு போயிருக்கீங்க எங்க ஸ்கூல்லயு ரொம்ப ஒஸ்
அப்டிங்ளா ஏ என்னாச்சு
ஃபஸ்ட்டு டே அழகா அள்ளி அள்ளி குடுத்துட்டாங்கங்க எ நாங்க போவயில எங்க ஃபஸ்ட்டு பே ட்ரக்கிங் போறப்ப
ம்
காசே குடுக்கலங்க நா பஸ் எல்லா ஏறிட்ட திரும்ப மேம் இத்தன பேர் போனோ எங்களுக்கு எதுனா அமௌண்ட் தாங்க மேம் அப்டின் கேட்டா
அ
இல்லப்பா நீங்க ஏதாச்சி போட்டுவாங் இல்லைங்க நாங்க எதுவுமே எடுத்துட்டு வரல நீங்க தருவீங்கல நாங்க போனோ அப்டின்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்பறமா காசு வாங்கி
ம்
குடுத்தாக்கா சிக்ஸ்டி ருபீஸ் தா தராங்க ஏங்க மேம் இவ்ளோ கம்மியா தரீங்ளே அப்டின் கேட்டா இல்லமா லாஸ்ட் டூ டைம் போனவங்க இவ்ளோ யூஸ் பண்ணாங்க அதனாலதா நோ மேம் இப்ப கணக்கு போட்டுக்கோங்க ஆ ஒரு டிரைவர் அண்ணா நாலு ஒரு ஆன்ட்டி அப்போ எவ்ளோ வ மொத்தொ ஏழு பேர் இல்லைங்க மேம் அப்ப நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாரி தரணுல்ல ஒரு டீம் கணக் போட்டா கூட எழுவதுருவா இருக்குங்க மேம் நீங்க அது கூட குடுக்லீங்களே அப்டின் சொல்லிட்டு ஓ ஓகே சேரி அந்த எடுத்துக்கோங்க பேலன்ஸ் இருந்தா எத்துட்டு வந்து தாங்க அப்டின் சொல்லி
அ என்னங்க இவ்ளோ ஒஸ்ட்டா இருக்காங்க
ஆமாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு நாங்க வந்து கெஞ்சி கெ ஞ்சி கேட்டு நாங்க வாங்கிட்ருக்கோ அதுவு நாங்க நடந்து போறதுனால எங்களுக்கு என்னங்க யூஸ்
ம் ம்
வலியு வலியு ஒடம்பு வலியு தா எங்களுக்கு மிச்சோ
கண்டிப்பா கண்டிப்பா
அந்த டைம் கூட அவுங்க இருக்காங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க
அத தா அமௌன்ட்டு வந்து க கு டுக்க மாட்டேங்கிறாங்க அட்மிஷன்க்கு போட்றதுக்கு எல்லா ஸ்கூலு இப்டி தா போல
ஓ இன்னொரு அநியாயத்த கேட்டீங்களா நீங்க ந ரெண்டு அட்மிஷன் இன்னொரு மேம் பதினோரு அட்மிஷன் எல்லா போடுறாங்கா நாலே அட்மிஷன் தா போட்டிருக்காங்
ம்
ஆ எங்க பிரின்ச்பல் மேம் மட்டு பதிமூனு அட்மிஷனாங்க
ஆ
மொத்தோ வந்ததே முப்பத்தஞ்சி அட்மிஷன் தாங்க இப்ப நா ஒ இன்னொரு மேம் ஒரு ஒ நாலு அட்மிஷன் நாங் வந்து ஒண்ணு ஒண்ணு அப்டி கணக்கு போவுங்க ரெண்டி ரெண்டி நாலு எட்டுங்க அட்மிஷன் இதுல மீதி எத்துன முப்பத்தி அட்மிஷன் இருக்கு அதுல பதிமூணு அட்மி எங்க பிரின்சிபல் மேம்மே கூப்ட்டாங்களங்க நா அதா சொன்ன போதுவா சர் நா ஒ ஒ அட்மிஷன்ல ஒக்காருவோ நாங்களு இருவது அட்மிஷன் போடுவோ அப்டின்னு சொன்ன நானு நல்ல வேல சாரு வந்து கேக்குல இல்லனா அவ்ளோதா அவ்ர் என்ன திட்டிட்டு இருப்பாரு
ஓ ஓ
எங்க இங்க நல்ல விஷ்யத்துக்கு காலமே இல்லைங்க
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க நல்ல விஷ்யத்துக்கு காலோ இல்லைன்ன எந்த விஷ்யத்துக்குமே இப்ப காளோ இல்லைங்க
ஆமாங்க
என்ன பண்ணுறதுந்தா ஒன்னு புரியில
ஆமா அதுவு யார நம்பறது யார நம்பமாம இருக்கறதுன்னே ஒண்ணுமே புரியில
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தெரியில
ம்
என்ன நடந்தாலு செரிங்க அத கடந்து போகணு இதுவு கடந்து போகும்ன்ற மாதிரிதா நம்ம வாழ்க்கையில
நம்ப கூடாது நம்ம வேல இருக்க பசங்க டீச் பண்வோ கரெக்ஷன் பண்ணனு
ம்
பசங்க டீச் பண்ணனு கரெக்ஷன் பண்ணனு அது மட்டுதா என்னோட மைண்டல ஓட்ருக்கு
ஆனா நம்ம அப்டியே இருந்தாலு நம்மள எதுலயாவது கோத்து விடுவாங்கங்க
ஆமா
இல்லங்க கண்டிப்பா கோத்து விடுவாங்க கண்டிப்பா கோத்து விடுவாங்க கோத்து விடா எஸே ஆனாலுமே அது எங்கேயாவது கொண்டு வந்து ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணுவாங்க
ம் ம் ம்
அதுனாலு ரொம்ப உஷாரா இருக்குங்க இது என் வாழ்க்கையில நடந்த அனுபவ
கண்டிப்பாங்க நானு
பண்ணா கூட அந்த இடத்துல தப்பாக போகுது
ஆமா நா அமைதியாவே இருந்தாலு தேடி வந்து பேசுறாங்க
ம் ம்
அதனால நானு இருங்க நானு பேசலா நீங்க பேசுங்க அப்டிதா நா சொல்லட்டு அமைதியாடனு
ம் ம் ம் என்ன பண்றது எல்லாத்தையு வந்து தகச்சிக்கிட்டு போக வேண்டிய ஒரு மனநிலையோட இருக்க வேண்டியதா இருக்கு பேரா
சகிச்சி போணுன்ற அளவுக்கு அவுங்க ஒண்ணு நமக்கு எதுவு செஞ்சிர போத இல்லிங்லே
அப் அப்டி கெடையாது ஆனா இருக்குற வரைக்கு அவுங்க கூட அஜெஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலையில இரு கொல
குஷல்ல கரெக்டா இருந்துட்டோனா நம்ம அப்டி இருக்குனு அவசிய இல்லைங்களே தப்பு செஞ்சாதா நம்
ஐய்யோ தப்பு செஞ்சா கேள்வி கேட்டாதாப்பா இங்க தப்பாருக்கு உங்களுக்கு புரியிதா இல்லையாப்பா
அப்டி சொல்லலைங்க நம்ப தப்பு செஞ்சாதா இன்னோர்த்தங் கூட அட்ஜெஸ் படிப்போனோ
கண்டிப்பா கண்டிப்பா அது நம்ம நெனைக்கிறோ ஆனா அவுங்க அப்டி நெனைக்கிறதில்ல அவுங்க கூட அட்ஜெஸ் பண்ணி போலன்னா அத வந்து வேற மாரி நம்பள எடுத்துட்டு போய் விடறாங்க
ஆமாங்க ஆனா அந்த டைம் நம்ம என்ன பண்ணணு கரெக்டா அவுங்க தப்பு செய்றாங்க தெரிதா கைய்யு குடுக் கூடாது பாக்கவு கூடாது
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா திரும்பி பாக்காம எங்கெங்க ஓடி போறது
நா சொல்லிட்டேங்க உங்குளுக்கு வந்து அவுங்க இருக்கறது புடிக் கல செய்யலன்னா நீங்க ஓப்பனா பேசறீங்க ஆனா நம்ம ஆரம் கிட்ட அந்த மாரி இல்லை நீங்க வந்து அவுங்கள பத்திதா பேச போறீங்க அவுங்க இருக்குற புடிக்கலன் சொல்ல போறிங்கன்ற மையின்ட் செட்லதா இருக்காங்க
ஆ ஆ
அதனால நீங்க வந்து அத விட்டுட்டு மத்த இததல்லா விஷ்யோ சொல்றதுக்கு பாருங்க அதுல இருக்க அவுங்க சேஞ்ச் பண்ணவோ இல்ல ஏதாச்சு பண்ணவோ உங்குளுக்கு வாய்ப்பிருக்கு அப்டின்ற ஒஷ்ய ஒரு விஷயத்த மட்டு நா சொன்ன
அது கண்டிப்பா அது மாரி நடக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல
ஆமாங்க என்ன பண்றது அவங்க சொல்றது பழிக்கிற மாரி அவங்க நடந்துக்குறாங்க அவுங்க என்ன பேசுறாங்க ஏது பண்றாங்கன்னு ஒண்ணு புரியல
அதுதா அதுதா
ம் நா என்ன இப்ப எங்களுக்கு இருக்குற ப்ரெச் ஏ நம்ம கூட ஒர்க் பண்ணவுங்க நம்ப புரிஞ்சிக்கிட்டு நமக்காக சப்போட் பண்ணிட்டு அவுங்களு நல்லபடியா டீச் பண்ணுவாங்க எல்லா பண்ணுவாங்கன் நா யோஸ்ச்ச ஆனா அவங்க இந்த மாரி மாறுவாங்கன் நா கொஞ்ச கூட எக்ஸ்பெட்
எதிர் பாரததை எதிர் பாருங்கல்
ஆமாங்க மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாரி இன்னக்கி எங்க சார் என்ன அடிக்காத கொறைக்கு தா பேசி அனுப்புனாருங்க
அடிக்காத விட்டாரோன் சந்தோஸ்ப்படுங்க
ஆமாங்க அடிச்சிருந்தா இன்னேறத்துக்கு நா உங்கிட்ட பேசிருக்க மாட்டேங்க
ஹாஸ்பிட்டல் போயிட்ருப்பீங்க
பக்கத்துலயே இருக்கு இருந்தாலு அடியையோட ஒக்காந்து தூங்கிட்ருப்பாங்க அவ்ளோ தா
ஆமா அது ஒரு மாரி டிப்ரெஷனா கொண்டு போய்டும் டிப்ஷன் மூடுக்கு சொல்ற சொல்ற அது வெளையாட்டா பண்ணா கூட நம்ளுக்கு ஹர்ட் ஆயிடு இல்லையா
இல்லைங்க அது தனியா பண்ணதுனால எனக்கு தெரியாது
ஓ தனியா தானா
நானு யாருக்கு சொல்லீங்க உங்க கிட்ட மட்டுதா
ஒரு அப்பா ஸ்டேஜ்ல இருக்கிறவர் இல்லைங்ளா
டீஜிங்க அவரு
அதனால அது ஒன்னும் பெரிய இது கெடையாதுங்க நம்மள தி ட்றதுக்கு இது பண்ணுறதுக்கான உரிம அவுங்களுக்கு இருக்கு
எங்க தாத்தாவு சே தாத்தாவு ஃப்ரெண்டுங்ளா
அப்டிங்ளா
இங் எங்க தாத்தாவோட அப்பாவு
ஆ
எங்க அ சேருடைய அப்பாவு ஃப்ரெண்டுங்
ஓ பாருங்ளே இவ்ளோ ஒரு டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ இதுவ வச்சுக்கிட்டு அப்றோ என்னங்க
அது எப்ப எங்க தாத்தா சொல்றாங்கன்னா எங்க சிஸ்ட்ரு மேரேஜ் ஆச்சிங்க
ஆ
அதுக்கப்பறந்தா நேர்ல வந்துட்டு நைட்டு சொல்றாரு இவரு மாதா வீட்டுக்கார தான அப்டின்ட்டு கேக்குறாங்க
ஓ பாத்தீங்ளா ம்
நாங்கல்லா ஒரே இதுல மீட்டிங் போவோமா வருவோமா நாங்க எங்க அப்பா கூ போவோமா வருவோமான் எங்க தாத்தா சொல்றாங்க
ம்
எங்க சேர பாக்கறப்பல்லா இது சொல்லான் பாத்தா அது எனக்கு மறந்து மறந்து போயிருது
சொல்லாதீங்க வேண்டா வேண்டா விடுங்க
ம்
ம் சொல்லவே வேண்டா அது அப்டியே போய்ட்டு இருக்கட்டு தெரியாது அவருக்கு தெரிஞ்சிருக்கு உங்ககிட்ட அவரு தெரியாத காமிச்சுக்கும் போது நீ ஏ தெரிஞ்ச மாரி காம்ச்சுக்கிறீங்க
இல்லைங்க அவருக்கு எல்லாரு எல்லா எடத்துலயு தெரிஞ்சவங்க இருக்கனால நம்ம தெரிஞ்சிருக் காது அப்பா பேசிட்டாங்க என்னோட அப்பா கிட்ட இன்விட்டேஷன் வக்கிறப்பதா ஓ
ம்
பேசிட்ருந்தே
செரி செரி சரிங்க
தாத்தான்றப்ப அது டக்குனு வந்துட்டு போயிட்டுந்தல எங்க தாத்தா அப்டின்
அத நீங்க சொன்னிங்கன்னா ஒரு வேள அவரு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது
ஆமாங்க
ங்க மீதி அடுத்த கால்ல தொடரலாமா ஓக்கேங்க நன்றிங்க ம்
பாய்